ஆஹ தெளிவா கேக்குது தோழி சொல்லுங்க
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெறைய நம்புளுக்கு வெயில் காலமானாலு செரி மழைக்காலமானாலு சேரி ஆஹ நம்ப வந்து தனியா ஒரு அபார்ட்மெண்டட் வீடா இல்லாம ஒரு கட்டிட வீடா இல்லாம வந்து ஒரு நம்ப நார்மலா ஒரு வீட்டுல வந்து இருக்கு தனி வீ இருட்ட வந்து இருக்கு அப்படின்னா இந்த மலை டைம்லயும் செரி வெயில் டைம்லு செரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே வருது பாம்பு பூரான் அந்த மாதிரி விஷயங்கள் அசாதாரணமா வருது வரும் வந்துட்டு எங்கயாவது தங்கிருதுங்க நைட் நம்ப வந்து லைட் எல்லா ஆப் பண்ணி தூங்கும் பொழுது வெளியே வந்து அதை நம்பள கடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அஹ அதுங்க வராம வந்து தடுக்கறக்கு நம்ப என்னென்ன வந்து முயற்சிகள்ல வந்து ஈடுபட்டா நல்லா இருக்கு கொஞ்ச சொல்ல முடியுமா தோழி
கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு போது வந்துட்டு நம்ம கொஞ்ச கேர்ஃபுல்லாதா இருக்கணு இப்போ சின்ன பசங்கள் எல்லா வச்சிருக்கோ அந்த மாரி ஏதாவது சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு கொஞ்ச ரொம்ப கேர்ஃபுல்லாதா இருக்கணு ஒரு எப்பயு வந்து அது இருட்டுலதான் வரு இந்த இந்த மாரி வந்துட்டு ஆஹ பூச்சிப்புழுக்க எல்லா வந்துட்டு இருட்டுல தான் வரு அப்புடின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கே அதனால எப்பயுமே ஒரு ஆறு மணிக்கு முன்ன இருட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு கதவையெல்லா மூடிடுறது நல்லது ஏன்னா வந்துட்டு நம்ப என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அந்த மாரி ஒரு சூழ்நிலையில கதவ வந்துட்டு எப்பயுமே மூடிடுறது நல்லது இந்த மாரி ஜனல் ஏதாவது ஓபன்ல வச்சிருந்தாவோ அந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு கொஞ்ச நம்ப பாத்து வந்து மூடிக்கிறது நல்லது ஏன்னா கொசுவை கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலதான் வந்து வர ஆரம்பிக்கு அதுவு கொஞ்ச இருட் ரைடைம்ல தா வர ஆரம்பிக்கு ஏதாவது கொஞ்ச மழ இருந்தாவோ அங்கங்க தண்ணி ஏதாவது கொஞ்ச தேங்கி நின்று இருந்தாவோ அந்த இடத்துல அப்புறம் செடிகள் நெறைய இருக்குன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த மாரி நீங்க சொல்ற மாரிஹ அந்த பூச்சிப்புழுவோ இந்த கொசுவோ எல்லாமே ஜாஸ்தியா வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அதனால வந்து என்ன பண்ணலா எப்பயுமே வந்துட்டு ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு மேல வந்துட்டு கொஞ்ச இருட்டுற மாதிரி இருக்கும்போது கதவ எல்லாத்தையு சாத்திட்டு ஜன்னல எல்லா மூடிக்கிறது ஆஹ ரொம்பவே நல்லது அதோ உள்ளேயே வந்துட்டு நீங்க இந்த கொசுன்னு பாத்தோம்னா அதுக்கு வேணுங்கற வந்துஹ அந்த கொசுவத்தியோ இல்லைன்னா ஏதாவ ஒ ந ஏத்தி வச்சு நம்ம வந்துட்டு அந்த ஒருஹ அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கொசு எல்லா வறத தவிர்க்கலா இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது பாம்போ இல்லைன்னா வந்து வேற ஏதாவ பூச்சிப்புழுவோ வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம கதவை வந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே ஆறு மணிக்கு மேல தொறக்காம இருக்கறது நல்லது அப்பிடின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நானு அதுதா வந்துட்டு நல்லதா இருக்கு ஏன்னா அந்த பக்கம் வர ஆஹ ஏதாவது பூச்சியா இருந்தாவோ ஈஸியா வந்து கதவுக்குல்லயோ இல்ல ஜனல வழியாவோ வந்து வீட்டுக்கு உள்ள வரறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்துட்டு அத மட்டு பாத்துக்கலா அப்பிடின்னு நெனைக்கிறேன்
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப வந்து நா உங்ககிட்ட சொல்லணு அப்டின்னா இப்போ சமீபத்துல ஒரு சிறிது ஒரு அஞ்சு நிமிஷ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நா வெளியே வந்து போயிருந்தே எங்க அம்மா அப்பதா வந்து வீட்டுக்குள்ள வந்து வண்டியை வந்து கூட்டிருந்தாங்க அத அந்த மாரிஒரு பொழுதுல வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர்ல இந்த மாரி ஒரு நம்ம வந்து ஒரு சாணி வடிச்சிருக்க ஒரு தரையில வந்து கோல்டன் கலர்ல போச்சு அப்பிடின்னா நம்ம கண்ணுக்கு அது வந்து கண்டிப்பா தெரியு என்னடா வித்தியாசமா ஏதோ மின்ன்னிட்டு போதே அப்பிடின்னனு அப்பிடி வந்து போகவும் தா ந வந்து பாத்தே அதுவு வந்து ம்ம் இடத்துல நல சரசரன்னு போயிட்டே இருந்துச்சு சின்ன ஒரு அஹ நம்ம ஒரு கையில இருந்து முனங்கை வரைக்கு உள்ள ஒரு பாம்புதான் அளவான சின்ன பாம்பு அஹ நா எங்க வீட்டு நாய்களும் வந்து அத கவனிக்கல அதுங்க அந்த பக்க ரோட்ல உக்காந்துட்டு இருந்ததுங்க அது கவனிக்கல அப்புற எங்க அம்மா கிட்ட இங்க பாருங்க பாம்பு வந்து போகுது அப்புடின்னா ஏன்னா அது எனக்கு ஒரு ஆச்சரியமாவோ வித்தியாசமாவோ தெரியில ஏன்னா பழக்கப்பட்டு போயிருச்சு அப்பிடிங்கற காரணத்தினால அதுவு நாங்க எதுவு தொந்தரவு பண்ணல அது பாட்டுக்கு அப்புடியே உர்ந்துஹ ஒரு எலி பொந்து வந்து இருக்கு அது அதுக்குள்ளா வந்து அது அப்புடியே போயிருடுச்சு தோழி
ஆனா வந்துட்டு உங்களுக்கு பயமா இருக்காதா இந்த மாதிரி வந்துட்டு பாம்பெல்லா நம்பள சுத்தி இருக்கு வெளியே வந்தாவே தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏதாவது நீங்க கதவ அந்த டைம்ல தெறக்கு போது ஏதாவது வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்ணுவீங்க எனக்கு கேக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாரி பயமா இருக்கு அப்புடின்னு சொல்லா
கண்டிப்பாங்க தோழி நாங்க வந்து அதா வந்து பாத்தீங்கன்னா நட் ட்டு நட்டு போட்டு வந்து டோர் இருக்கோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல்லே வந்து நட்டு எல்லாமே போட்ருக்கோ அந்த டோர் வந்து ஆரம்பத்திலயே வந்து நாங்க போட்டுட்டோ இல்ல அப்படின்னா நாங்களுமே வந்து பயந்துட்டுதா இருப்போ அது வந்து கிட்டத்தட்ட போட்டு வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து இருக்கு இப்போ கரெக்டா ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து ஆச்சு அதுலயு வந்து எங்க வீட்டுல திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூரா தா ஆனா அதுவே வந்து பாம்பு சைஸ்ல ரொம்ப பெருசா இருந்தது பயங்கரமா இவ்ளோ பெரிய பூரான் இருக்குமாங்கிற மாரி எங்களுக்கு இருந்தது இல்ல அத கொன்னாச்சு ஆனா வந்து அந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்றம் தா எங்க அம்மாக்கு அது கடிச்சதுனா பயங்கர வெஷோ பாம்பு அளவுக்கு நமக்கு வெஷோ ஏறு அதனால தா எங்க அம்மா பாத்துட்டு பயந்து கையோடு வந்துட்டு எங்களுக்கு அந்த டோர் வந்து போட்டு உட்டது இப்ப வந்து வெயில் காலோ ஆனாலு செரி பின்னாடிகள் செடி எல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு காத்து வரதா இருந்தாலு நாங்க அந்த மெயின் டோரும் ஓபன்ல இருக் இருக்கு இந்த டோரு நட்டு டோரு வந்து எப்புமே க்ளோஸ் ஆயிதா இருக்கு சோ அந்த நட்டு டோரு இருக்கறனால அது ஒரு நல்ல இதுன்னே சொல்லலா இப்ப வந்து சமீபத்துல நா திருமணமாயி நா என்னோட கணவர் வீட்டுக்கு போனாலு எங்க அம்மா வந்து பாத்தீங்கனா அவங்களுக்கு கொஞ்ஜோ காத்தோட்ட வேணு இல்ல அவங்களே வந்து குளிக்க ஏதாது போறாங்க அப்டின்னாலுமே அ மெயின் கேட் லாக் பண்ணிக்குவாங்க உள்ள வந்துட்டு அந்த நட்டு டோரு வந்து லாக் போட்டுருவாங்க மத்தபடி மெயின் டோர் வந்து தொறந் தா இருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமு அது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கறதுனால அந்த குளிர்ச்சியு வீட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கு தோலி என்னதா வெயில் காலமா இருந்தாலு எங்க வீட்ல அந்த குளுமை தன்மை வந்து இருந்துகிட்டே தா இருக்கு அந்த மாரி நட்டு போட்டனாலே என்னோட கணவர் வீட்லயு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி நட்டு போட்ட கேட் இருக்கு இது இருக்கு ஜன்னலக்கு எல்லாமே வந்து நட்டு போட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு பூச்சி புளுவும் செரி கொசும் செரி அது வந்து வராது ஆனா இவங்க வந்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க திருமணத்துக்கு அப்றோ நா வேணா வந்துட்டு அந்த இங்க போட்டவர அப்படியே நா அங்க போட சொல்லவா அப்டின்னு சொல்லி சொன்னாங்க இல்லம்மா வேண்டா ஏனா அந்த அளவுக்கு அங்க வந்து கொசுக்களும் வரதில்ல ஏன்னா செடி கொடிகள் இல்லாதனால கொசுமா அந்தளவுக்கு வரதில்ல ஆனா எங்க வீடுல வந்து பா பாத்திங்கனா எங்க வீடு நடுவுல இருக்கு சுத்தி எல்லாமே செடி கொடிகளா இருக்கு அதனால இங்க கொசு வந்து பயங்கர அதிகம் அதே மாரி பூச்சிப்புலுக்களும் வந்து அதிகம் அங்க வந்து சின்ன பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ஒரு பூரானே நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வரும் ரெண்டு சென்டிமீட்ரு மூணு சென்டிமீட்ரு அந்த மாதிரி தா இருக்கு ஆனா அங்க இருக்கிற பூரான் எல்லாமே கடிச்சு வெக்கு கடிச்சு வெச்சாலு நாங்க அதுக்கு ஒரு வெஷம் முறிக்கக் கூடிய ஒரு மருந்து அப்படின்னா வெத்தலை வந்து சொல்லலா வெத் வெத்தலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருமிளக வெச்சி மென்னோ மென்னுட்டு மெல்ல மெல்லமா அந்த சாறு வந்து எறக்கணு அப்படின்னா அது ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலா அந்த மாரி நாங்க பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு வெஷ பூச்சி கடிச்சாலு அது ஒரு நல்ல மாத்து மருந்தா இருக்கு தோலி
ஓ இத கேக்கவே எனக்கு நிஜமாவே கொஞ்ஜோ பயமாதா இருக்கு அப்படின்னு சொல்லலா நானும பாத்துருக்கேன் எங்க ஊர்ல எல்லா வந்துட்டு அம்மா வீடு எல்லா கொஞ்ஜோ கீழே தா இருக்கு கிரௌண்ட்ல இருக்கிறதுனால தானே நீங்க எப்புமே கீழ வீடு அப்படி கிரௌண்ட்ல இருக்கிற வீடு அப்படின்னாவே நமக் வந்து பூச்சி புள்ளில்லா ஜாஸ்தி ஆறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாரி பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா அங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த இதுல இருந்துட்டு அந்த ஜாலியில இருந்து ஒரு சின்னதா ஏதோ ஒண்ணு போயிட்டு இருந்த மாரி இருந்துச்சு அப்புறம் தா பார்த்தா அது பூரான்னு அதுக்கப்புறோ பெரிய ஒரு இது தொடப்பத்த வச்சு பட்டு பட்டுனு அடிச்சு அதை கொன்னு எனக்கு ஒரு நிஜமாவே ரொம்ப பயமாயிடுச்சு அது தா நெனைச்சுகிட்ட கீல வீட்டுல இருந்தா வந்துட்டு இவ்ளோ இதுவா இருக்கும் போலருக்கு ஏதாவது ஒரு பூச்சி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுவேன் அது இல்லாம வந்துட் அங்க வீட்லயே வந்துட்டு ஒரு சம்ப் இருக்கு ஆ கீலயா இருக்கு சம்ப் இதுல வந்துட்டு அங்க மோட்ரு போட்டா வந்து தண்ணி வந்துட்டு பில் ஆகி அங்க மேல ஏத்திடுவோ அந்த சம்ப்ல தண்ணி ரொம்பிட்டே இருக்கு அத ஓபன் பண்ணி பாத்தோனா அவ்ளோ கரப்பாம்பூச்சி அதுக்குள்ள இருக்கு அது இல்லாம வந்துட் அதுல இருந்து பூரான அந்த மாரி விஷயங்கள் எல்லா வரு அப்பதா வந்துட்டு எனக்கு அதை பாத்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலா எப்டிடா இந்த வீட்டுல இருக்கிறது நம்ம அப்படின்ற மாரி ஏன்னா வந்துட்டு நம்ம கீழே அப்டியே தூங்குவோ அங்கேயே பாய் போட்டு படுப்போ அங்க இருந்து அங்கேதா இருக்கு அந்த சம் போட முடியு அப்டியே வந்துட்டு பாய் போட்டு படுப்போ ஏதா வந்துட்டு கடிச்சு விடிச்சு வெச்சுட்டா என்ன பண்றது அப்டின்ற மாரி அதுக்கப்புறோ தா என்ன பண்ணாங்க கீல வீட்ல வந்துட்டு வாடகை விட்டுட்டு மேல வீட்டுக்கு அம்மா அப்பா ஆ அங்க போயிட்டாங்க மேல ஏன்னா வந்துட்டு அந்த வீட்ல வந்துட்டு அவங்க அப்ப இப்ப எப்பயாச்சு தா ஊருக்கு போவாங்க அந்த மாரி டைம்ல மேல வீட்ல இருந்துக்கலா நம்ம அப்டின்னு சொல்ட்டு மேல ஆ இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப கீல வாடக விட்டாச்சு அந்த மாரி வந்துட்டு நெறைய இந்த மாரி பூச்சி புலுக்கள் எல்லா கீல வீட்ல இருக்கிறதுனால இதெல்லா நம்ம பாக்கறதுக்கு ரொம்ப பயம் அந்த மாதி பாத்தோனா அப்பதா வந்துட்டு எனக்கு கொழந்த பொறந்த டைமு கொழந்த பொறந்த டைம்ல தா நா வந்துட்டு ஊர்ல அம்மா கூட போயிட்டு இருந்த அப்ப வந்து இருக்கும் போது கீல வீட்ல தா அவுங்க வந்துட்டு குடுத்தனோ இருந்தாங்க மேல வந்துட்டு வாடக்கி விட்டு இருந்தாங்க கீல இருக்கும் போது அங்க இருக்க அதே ரூம்ல நா வந்துட்டே எ குழந்தைய போட்டுட்டு கீல தா நான் வந்து ஆ பாய் போட்டு கீல அவனக்கு தனியா குட்டி பெட்ல படுக்க வச்சுட்டு நா படுக்க அந்த கொழந்த வந்து அப்ப மூணு மாசமோ நாலு மாசமோ இருந்த டைமு இப்போ வந்துட்டு அதே மாரி நைட்டு எல்லா லைட்டு எல்லா ஆஃப்ல இருக்கு அந்த சைட்ல வந்து ஏங் கண்ணுக்கு எப்புமே இந்த மாரி பூச்சி புலு எல்லா கட் டக்குன்னு தெரிஞ்சிடு அது எப்படின்னு எனக்கே தெரியல அது வந்துட்டு சைட்ல அப்டியே அந்த கொழந்தய படுக்க வச்சிருக்கு சைட்ல அந்த ஓரமா அப்டியே போயிட்ருக்கு இருக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கே அப்படின்னு அந்த இருட்டலையு எ கண்ணு தெரிஞ்சது அந்த ஜீரோ வாட்ஸ் வெளிச்சத்துல பாத்துட்டு எனக்கு ஒரு மாரி பயமாயிட்டு அந்த பால் பாட்டில் அப்பதா கையில வெச்சிட்டு இருந்தே அந்த பால் பாட்டில் வெச்சுக்கிட்டே அந்த அந்த பூரான் மேல போட்டு நல்லா நெசுக்கிட்டே அது எப்டியோ ஒண்ணு செத்து போச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு நைட்டு புல்லா அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்ல அந்த மாரிலா ஆயிருக் எனக்கு இந்த மாரி அதா நீங்க அந்த பூரான் அப்டின்னு சொன்ன ஒன்னவே எனக்கு ஞாபகோ வந்துச்சு ரொம்ப இப்ப கூட நெனச்சா எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லா சிலிர்க்குது அப்டின்னு சொல்லா இந்த மாரிலா எ லைஃப்லயு நடந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா அந்த மாரி நெறைய விஷயங்கள் அது தா கீல் வீட்ல இருந்தாவே இந்த மாதி மாரி பிரச்சனைகள் எல்லா நெறைய இருக்கு அதெல்லா வந்துட்டு நம்ம கடந்து தா வந்தாகணு அப்டின்னு நெனைக்கிறே
கண்டிப்பா தோலி அதும் கொழந்தைய வச்சுட்டு நீங்க இந்த மாரி பாக்கும் போது கொலந்தைய கிலந்தய கடிச்சி வெச்சிருந்தா ஆ நமக்
அது தா நா என்னமோ அந்த டைம்ல வந்து ஏதோ கடவுள் வந்துட்டு எனக்கு ஆ அந்த டைம்ல முலிப்பு வந்து நா பாத்ததுனால பரவால்ல அதே வந்துட்டு அது பெட்ல ஏறி அந்த கொழந்தைய அப்ப ஏதாது கடிச்சு கிடிச்சு வச்சிருந்தா நமக்கு ஒண்ணமே தெரியாது குழந்தை பாட்டு அழுதுட்டே இருக்கு இல்லையா அது ரொம்ப சின்ன குழந்தை மூணு மாசம் நாலு மாசமோ என்னமோ ஆயிருந்தது எனக்கு அது இப்ப கூட நெனைச்சா ஒரு மாதிரி பயமா இருக்கும் நல்ல வேலை அந்த டைம்ல நமக்கு கடவுள் ஏதோ திடீர்னு வந்துட்டு நம்மளை எழுப்பி விட்டு அந்த மாதிரி பூச்சி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி காட்டின மாதிரி எனக்கு இப்ப கூட நெனைச்சா தோணும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆமா ஏன்னா ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் செரி தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு அழைப்புலங்க கண்டிப்பா இதை தொட
கண்டிப்பா நன்றி